ஹலோ
எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
ம் நல்லா இருக்கேகா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க என்ன இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு வரீங்ளா
நெட் ஆஃப் பண்ணா இதா ஆயிடுமா
ஆமா ஆமா ஆமா நெட் எல்லா ஆஃப் பண்ணாதீங்க டவர் கெடைக்கிற எடத்துக்கு போயிடுங்க
ஆ
ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்ளா
இல்லல்ல நாங்க ஒரு விஷ்யமா வேல வரைக்கு போயிட்டு வந்தோ கடைக்கி
ம்
அதனால தா டா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேனு சொன்னக்கா
ஓகே ஓகே எப்டி போயிட்ருக்கு காலைல இருந்து என்ன பண்ணீங்க
நாங்களா காலேஜுக்கு போனோ
ம்
காலேஜிக்கு போயிட்டு அப்றோ ஒரு கடைக்கு போனோ அப்றோ கடைக்கு போயிட்டு அப்றோ வீட்டுக்கு வந்துட்டோ நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டே
என்னா சாப்டீங்க
நா வந்து ரசோ சாப்டே
ம்
எந்த மாரி ஃபுட்டுல்லா ஒங்ளுக்கு புடிக்கு
சிக்கன்
புரியல நீங்க டவர் கெடைக்கற எடத்துக்கு போங்க ஆ நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது
இப்ப கேக்குதா ஹலோ
ஆ கேக்குது
ஆம் சிக்கன்தா அதிகமா சாப்டுவே ஒருள கெழங்கு அந்தமாரி நெறையா சாப்டுவே
ம் ம்
நீங்க
எனக்கு பிரியாணி புடிக்கு இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து மொஹல் பிரியாணினு சொல்ட்டு ஃபேமஸா இருக் கு அதுதா நாங்க சாப்டுவோ ஆ ஊர்லா சொல்ல விருப்பமில்ல
செரி எதாது ஒரு வெளி ஊரா சொல்லுங்க ஒங்க ஊர் சொல் தேவ இல்ல வெளி ஊரா சொல்லலா ஃபேமஸான ஒரு ஊரா இருக்குல
விழுப்புர சைடு தா இருக்கு
ஆ என்னா பிரியாணி
மொகல் பிரியாணி அப்டின் சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லாருக்கு
எங்கவா மொகல் பிரியாணி ம் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குதுக்கா ஆ கேக்குதுக்கா
ஆ நீங்க எதாவது டூர் அந்த மாரி போய்ருப்பீங்கல்ல அத பத்தி எதாவது ஒன்னு சொல்றீங்ளா
உண்டு நா எயித் படிக்குபோது போனே
ஆ
ஜாலியா இருந்துச்சு ஆனா நாங்க எயித் படிக்கு போது மதுரைக்கு போனோ ஸ்கூல்ல இருந்து இட்டுட்டு போனாங்க ஆனா இப் இப்போதா இட்டுட்டு போங்கனா இட்டு போ மாட்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஜாலியா இருந்துச்சு அப்போ நா ஃப்ரெண்டோட போனோ ஸ்கூல்ல பதுனாங்கோ
ம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல்லா எப்டி இருந்துது உங்கள்க்கு
நல்லா இருந்துச்சு திருப்பியு அதெல்லா கெடைக்குமான் ஒரு ஏக்கமா இருக்கு கெடைச்சிதுனா நல்லாருக்கு
ம்
அது எதோ டுவல்த்து போனா இன்னு நல்லாருக்கு
ம் ம் நா வந்து இப்போ காலைல என்னோட ரொட்டீன் சொல்லட்டுமா உங்களுக்கு
ம்
காலைல நா எந்திரிப்ப எந்திரிச்சது ஒரு செவன் தேர்ட்டிக்குலா எந்திரிப் ப எந்திரிச்சு சா அ கொஞ்சோ ரிலாக்ஸா உக்காண்ட் இருப்ப அதுக்கப்ற அம்மா எதாவது வேல சொன்னாங்கனா அந்த வேலயல்லா பண்ணிட்டு அதுக்கப்றமா கொஞ்சோ நேர கழிச் ச்சி நா குளிப்ப குளிச்சுட்டு அப்ற நா கெளம்பிடுவ ஒர்க்குகு ஒர்க்குக்கு கெளம்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் வந்து நைன் ஓ கிளாக்கு ஸ்டார்ட் ஆகு நைன் ஓ கி கிளாக்குக்கு போயிட்டு வர்றதுக்கு பாத்தீங்கனா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆய்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆனது அதுக்கப்ற நா அங்கருந்து வரணு அதுக்கே வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாத்தீங்கனா ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடு அதுக்கப் அப்ற வீட்டுக்கு வந்துட்டு அப்ற திரும்பி நா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பியு செரி எதாவது பண்லா அப்டின் சொல் ட்டு மொபைல் எடுப்ப மொபைல் எடுத்துட்டு அப்ற என்னோட வேலய பாத்துட்டு இருப்ப என்னோட வேலைய பாத்துட்டு அப்புறமா கொஞ்ச நேரோ ரிலாக்ஸ் பண்லா அப்டின் சொல்ட்டு அதுக்கப்புறோ எங்க அக்கா கிட்ட போய் கேப்ப அப்புறோ நானு எங்க அக்காவு சேந்து சரி எங்குனா போலா அப்டின் சொல்லிட்டு அ இப்போ சொன்னல்ல மால் பிரியாணி அந்த மாரி நெறைய ஷாப்ஸ் இருக்கு அங்க நம்ம போய்ட்டு எதுனா சாப்டுலா அப்டின் சொல்ட்டு அங்க போய்ட்டு நாங்க எங்களுக் எது வேணுமோ அதெல்லா சாப்புடுவோ சாப்ட்டு அப்டியே அப்புறோ இந்த மாரிதா காலேல இப்ப திங்க கெழ்ம்ல இருந்து சனிக்கெழம வரையு இருக்குனா இதுவே ஒரு ரொட்டீன்னா போய்ட்டே இருக்கு என்ன இதே மாரி ஒரே ஒரு சன்
வெளில போய்ட்டு வருவீங்க
ஆ நாத்திக்கெழம மட்டுந்தான் கொஞ்சோ ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கு இப்புடிதா என்னோட ரொட்டீன் போய்ட்ருக்கு டெய்லியு
ம் ஃபீஸ்ல எப்டி இருப்பீங்க எல்லாட்டியு ஜாலியா பேசுவீங்ளா
ம் எல்லாரு பேசுவாங்க சில பேர் வந்து எப்டினா வந்து எல்லா ஆஃபீஸ்மே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஏனா வந்து ஒரு ஒரு ஆபீஸ்ல்யு ஒரு ஒரு மாரி இப்போ வந்து நம்ம எல்லாரு நல்லவுங்கன் நெனைப்போ ஆனா எல்லாரு அந்த மாரி நல்லவுங்க மாரி இருக்க மாட்டாங்க அது மாரி பாலிடிக்ஸு இந்த அரசியல்லா சொல்லுவாங்கள் அந்த மாரி வந்து ஆஃபீஸ்குள்ளயுமே வந்து இருக்கு நெறைய
ம் வெளில போகுமோது யார் கூட போவீங்க அதிகுமா
ஆ நா வந்து பாத்தீங்கெனா வெளில போம்போது எங்க அக்கா கூடதா போவ நானு எங்க அக்காவுந்தா போவோ ஏனா எனக்கு ஒரு அக்காதா நாங்க நாங்க ரெண்டு பேருதா மோஸ் ட்லி போவோ அப்டி இல்லனா வந்து என் ஃபிரெண்ஸ் இருக்காங்க கொஞ்ச பேரு இப்ப நா வந்து பாத்தீங்னா அ யூ ஜி டிகிரில படிக்குமோது ஒரு மூணு ஃபிரெண்ஸ்தா நாங்க மூணு பேருதா வந்து பாத்தீங்குனா ஒரு ட்ரியோ கேங் மாரி இருப்போ நாங்க மூணு பேரு ஜாலியா போய்ட்டு ஜாலியா வர்றது அவ்ங்க வீட்டுக்கு போறது அவ்ங்க எங்க வீட்டுக்கு வரது அந்த மாரி விஷியங்கல்லா சில விஷ்யோ இருக்கு அதுக்கப்புறோ பாத்தீங்னா அதுக்கப்புறோ யூ ஜி முடிச்சதுக்கப்றோ பி ஜி போனதுக்கப்றமா இப்ப வந்து இப்ப வந்து ஒரு ஃபிரெண்டு இருக்காங்க அத் ஒரு சில கேங்ஸ்லா இரு
அப்போ அந்த ஃபிரெண்ஸ்ங்க பேய்டாங்குளா இப்ப கான்ட்ரட்ல இல்லையா
ஆ இருக்காங்க அவுங்குளு கான்டக்ட்ல இருக்காங்க ஆனா அவ அவுள் அவ்ளோ பேசிக்க மாட்டோ இப்போ வந்து கிராஜுவேஷன் வச்சாங்க அப்டினா அந்த டைம்ல பாக்கும்போது அந்த மாரி எதாது ஒரு ஸ்பெஷலா ஒரு டைம் நமக்கு ஆ நமக்கு கெடைக்குல அந்த மாரி டைம்லதா பாக்கறது இப்பலா இதுக்கப்புறமா வந்து யாராவ்து கல்யாணம் பண்ணாதா அவ்ங்க மேரேஜுக்கு போம்போது அப்புடிதா எதாவ்து பாக்ற மாரி எங்களுக்கு டைம் கெடைக்கு இனிமே அந்த மாரி இரு க்கு இப்ப வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு வந்தோனே அதுக்கப் இப்ப வேற ஒரு செட் ஆஃப் ஃபிரெண்ஸ் வந்தாங்க அந்த ஃபிரண்ஸ்லா வந்தோனே இப்போ ஒர்க்குன் போனதுக்கப்றோ ஒர்க்ல இப்ப ஒரு சில செட் ஆஃப் ஃபிரண்ஸ் இருக்காங்க அந்த மாரி ஒரு ஒரு எட த்துல இருந்து மாறும்போது ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபிரெண்ஸ் வந்து வந்துட்டே இருப்பாங்க
ஆமாப்பா அவுங்ககிட்ட எப்பயாவது மெசேஜஸ் கால்லா பேசுவீங்ளா
ஆ பேசுவே நாங்க எப்பியுமே யூஸ்வலா இப்ப எப்டின்னா நம்ம ஏதாவ்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோ இல்லது ஸ்டோரி போட்றோ அப்டின்னா இல்ல அவூங்க எதனா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இல்லன்னா ஒரு ஸ்டோரி போட்றாங்க அப்டின்னா அந்த டைம்ல மட்டு ரிப்ளே பண்ணுவோ அப்டியே அந்த ரிப்ளே மூலியமா அப்டியே பேசறது அவுங்க ஒட்ண்ணே ரிப்ளே பண்றது அந்த மாதிரி பொய்ட்ருக்கு
ம் மீட் பண்ணுவீங்ளா அதிகமா
ஆ ஒரு டைம் வந்து ஒரு டைம் வந்து எங்க கேங்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா தீபிகா அப்டின்னு சொல்ட்டு ஆ அவளுக்கு வந் து ஒரு நாள் மேரேஜ் ஆச்சு அதுக்கப்றமா அவளுக்கு பங்க்ஷன் பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோ அதுக்கப்றோ இன்னொரு நாள் பாத்திங்ன்னா அதே பொண்ணுக்கு வந்து பேபி ஷவர் பண்ணாங்க அதுக்கப்றோ எல்லாருமே வந்து அது கேங்கா பொய்ட்டு அதுக்கப்றோ அந்த மாரி ஒரு ஒரு ஸ்பெஷலா நமக்கு ஒரு அக்கேஷன் கெடைக்கு ல்ல அந்த டைம்ல மட்டு நாங்க போய் மீட் பண்ற மாதிரி இருக்கு அந்த மத்த படி வந்து எப்பியுமே ஏனா வந்து ஒருத்தங்க ஒருத்தவங்ளு ஒரு ஒரு ஊர்ல இருக்காங்க ஸோ வந்து நம்ளால ஒடனே போய் நெனச்ச ஒடனே பாக்க முடியாது பேச முடியாது அதனால எப்ப எங்ளுக்கு டைம் கெடைக்குதோ அந்த டைம்லயு அப்றோ ஸ்பெஷலான டைம் எப்ப வருதோ அந்த டைம்ல போய் நாங்க பேசுவோ அவுங்க கிட்ட
ஆ சொல்லுங்கக்கா
அதா நம்ப எப்பயுமே பேசு போது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நமக்கு எதாது கேட்டுச்சு
அது நீங்க இருட்டா வந்தற்ரே
ம் நீங்க எதாவ்து ஸ்பெஷலா உங்களுக் கு நீங்க எதனா ஒரு விஷ்யோ வந்து ஏ லைஃப்லயே இந்த விஷ்யோதா ரொம்ப ஹேப்பியான நிமிடோ அப்டின் சொல்ட்டு ஒங்ளுக் ஒரு சில விஷ்யோ இருக்குல அது எதாவ்து ஒங்ளுக்கு இருக்கா சொல்றீங்ளா
ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட இருக்கு போது ஹேப்பியா இருக்கு காலேஜ்ல வெளியில போணுனா ஜாலியா இருக்கு
ம் ம்
அதுவு பாய்ஸ் கூட போனனா இன்னு ஜாலியா இருக்கு அவுங்க சேஃப்டிய இட்டுட்டு பொய்ட்டு சேஃப்டியா
ஆமா அதுவு இப்ப ஃபஸ்ட்டுலா சொல்லுவாங்க இந்த மாரி பசங்க கூட போறது தப் பு அப்டின்னு அப்ட்லா எதுவுமே கெடையாது ஆனா ஆனா அதுலா அப்டி இப்ப பாத்திங்ன்னா நெறைய விஷயங்கள் வந்து மாறிருக்கு சில பசங்க வந்து நல்ல பசங்களு இருக்குறாங்க ஒரு சில செட் ஆஃப் பசங்க வந்து சில கெட்ட பசங்க பட் வந்து இப்ப இருக்குற நெறைய மோஸ்ட் ஆஃப் த பசங்க வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியா தா இருக்குறாங்க
சேஃப்டி தராங்க
அவுங்க கூட போம்போது நமக்கு வந்து அப்டி கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகு எனக்கு அந்த மாரி சில ஃப்ரெண்ட்ஸ் லா நெறைய பேர் இருக்காங்க நா வந்து பாத்திங்கன்னா யூ ஜி ல படிக்கும்போது பாத்திங்கன்னா அவ்ளோ வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லா அமையல பி ஜி ல வந்து பாத்தீங்ன்னா பாய்ஸ் வந்து பசங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லா எனக்கு வந்து அமஞ்சது அவுங்க வந்து கேர் பண்றது ஆகட்டும் நமக்கு எதனா ஒரு விஷ் யோ இல்ல இல்ல நம்ப வந்து எதாது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கோ அப்டின்னா கூட அவுங்க வந்து ஈஸியா ஒடனே வந்து நம்ப அதுல இருந்து எப்டி ரெக்கவர் பண்ணனு நமக்கு எதாது ஹெல்ப் பண்ணனு அப்டின்ட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒங்களுக்கு அந்த மாரி எதாது சுச்சுவேஷனு க்கா
இ இருக்காங்க இருக்காங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஆ ஓகேக்கா
ம்